க்கம் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேங்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நாங்க நல்லா இருக்கோ என்ன பண்றீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டோங்க தோழி இப்பதா வேல முடிச்சோ அதனால சும்மாதா இருக்கோ தோழி
அப்டீங்களா சேரி சேரி என்ன சாப்ட்டீங்க அ ஆ இல்ல இல்ல நீ என்ன சாப்ட்டீங்கன்னு
ஆ நா கிச்சிடி சாப்டே தோழி
ஓ அப்டீங்களா செரிங்க செரிங்க ஆ நா வந்து நெயச்சோரோ சிக்கன் குருமாவு சாப் ட்டோ காலைல என்ன சாப்ட்டீங்க
இன்னா காலைலதா கிச்சடி சாப்ட்டோ
ஓ மத்தியானோ
ஓ மத்தியு இன்னு சாப்புட்ல
அப்டீங்களா என்ன சாப்புட்லானு இருக்கீங்க
இல்ல வீட்ல என்னா செஞ்சிருக்காங்கன்னு தெரியுல போனதா தெரியு
அப்டீங்களா செரிங்க செரிங்க அ காலைல இருந்து மதியம் வரைக்கு எப்டி போச்சு ஒர்க் பண்ற எடத்துல
ஆ நல்லாாதா போச்சுங்க தோழி
ம் அதாவது எந்த ஒரு ப்ரெஷர் டென்ஷன் எதுவு இல்லீங்களா
நம்ப சொந்தமா தொழில் பண்றதுனால அந்த மாரி எதுவும் நம்புளி க்கே நாம் நம்புளா பிரஷர் பண்ணிக்கனா உண்டு நானா வேல கொஞ்சோ சீக்கிரமா முடிக்கணோ சீக்கிரமா எழணோ அந்த மாரி ஒரு டென்ஷன்தா இருக்கோ தவிர்த்து மத்தபடி ஒண்ணோ இல்லைங்க தோழி சீக்கிரமா எந்துருச்சா கொஞ் சோ இன்னு கொஞ்சோ சீக்கிரமா முடிக்கலா அந்த மாரி ஒரு விஷ்யோந்தா இன்னு கொஞ்சோ அதிகமா வேல செய்யலா அப்டீன்ட்டுதா மித்தபடி எந்த ஒரு டென்ஷனு இருக்காதுங்க
ம் புரியுதுங்க தோழி மதியானோ புரியுது தோழா மதியானத்துக்கு மேல இன்னோ என்ன பிளான் இருக்கு உங்குளுக்கு வெளில போறீங்களா இல்ல ஒர்க்
இல்ல திரும்பவு வேல ஸ்டார்ட் பண்ணுவுங்க தோழி திரும்பவு வேல ஸ்டார்ட் ஆகோ அதுக் ஏ ஆமா அதுக்கு தகுந்த மாரி வேல வேலலா ஆரம்பிச்சுருவோ தோழி
அப்ப எப்ப நீங்க வந்து ஃப்ரீயா இருப்பீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது ஃபேமிலி கூட இல்ல வெளில போறதுல்லா எப்போ
அது பாத்தீங்கன்னா சனிக்கெழம ஞாயித்துக்கெழம அந்த மாரி நேரங்கள்ல விடிய போவோ மித்தபடி பாத்தீங்கன்னா நன் நண்பர்களோடதா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோ அதிகமா ஆ ஒரு ஆறு காலையில ஒரு எ ட்டு மணி ஒம்போது மணி அந்த மாரி நண்பர்களோட தேநீர் கடைக போய் தேநீர் குடிச்சுட்டு அந்த மாதிரி இருப்போ திரும்பவு பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மணி அந்த மாரி எல்லாரு ஒன்னா சேந்து தேநீர் கடையில ஒக்காந்துட்டு தேநீர் குடிச்சிட்டு அவுங்களோட கொஞ்ச நேரோ ஒக்காந்து பேசிக்கிட்டு இருப் போ அந்த மாரிதா இருக்கோ தோழி ம் அந்த மாரிதா நேரோ கழிப்போம் மீதி நேரம் ஆ ஆமாங்க இல்ல அப்டீன்ற இல்ல அவங்களோட கொஞ்சோ பேசனா பாத்தீங்கன்னா ஒவ்வோருத்தருர்கிட்டயு ஒவ்வோரு வேல இருக்கோ அவுங்க சொல்லும் போது இப்ப நம்ம நமக்கு வந்து வேலைகள் கொஞ்சோ கொறைவா இருக்கலா ஒரு சில நேரங்கள்ல அந்த மாரி நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அவுங்களுக்கு கொஞ்சோ போய் உதவி செய்யுறது அந்த மாதிரி பண்ணுவோ அதனால நம்மளுக்கு கொஞ்சோ வேல நடக்கு அவுங்களோட வேலயு கொஞ்சோ முடிஞ்சிடு இந்த மாரி நடக்கு அதனால ஒரு தேநீர் கடையில ஒட்காந்து பேசுவோ அது மட்டு இல்ல ஆ சனிக்கெழம ஞாயித்துக்கெழம ரெண்டு நாள்தா நாங்க ஃப்ரீயா இருப்போ மீதி அந்த வாரத்துலா அதுலயு பாத்தீங்கன்னா ஒரு சில ஆ சனிக்கெழம ஞாயிற்றுக்கெழமைகளிலுமே வேலைகளிருக்கு ஆ ஃப்ரீயா இல்லாம வேல
ஆல அந்த மாதிரி இருக்கு அதாது எப்பவாது இலைங்கள் ம் புரியுதுங்களா
ஆமா அதுக்கு தகுந்த மாரி போயிடுவோ ஆ மீதி நேரங்கள்லதா எங்கியாச்சு போலா வெளியில எங்கியாச்சு போலா அங்க போய் சாப் ட்டு சமைச்சு சாப்ட்டுட்டு குளிச்சிட்டு வருவோ சொல்லுங்க தோழி
விடுமுறையு இருக்குது அந்த மாதிரி இருக்கு ஒரு சில பேர் வ இதாய் அவுங்களுக்கு அந்த மாரி இருப்ப அவுங்க ரொம்போ கஷ்ட
ஆ கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா தோழி
கேக்குதுங்களா தோழா
ஆ கேக் உங்கள்து வாய்ஸு கொஞ்சோ விட்டு விட்டு கேக்குது கேக் ஆ கேக்குதுங்களா உங்கள்து வு விட்டு விட்டு கேக்குது
அப்டிங்களா எனக்கு ஒங்க போ கொரல்தா விட்டு கேக் குதுங்க தோழா நெட்வொர்க் இல்லைங்களா ஒங்களுக்கு ஆ இப்போ ஓகேவா இருக்கு
ஆ செரிங்க தோழி
ம் அதுதா இல்ல இப்போ நீங்க சொந்தமா ஒரு தொழில் நடத்துறதுனால அது வந்து வ நீங்க உங்களுக்கு தேவைக்கேற் இப்ப ஒரு விடுமுறை எடுத்திருக்கலா எடுக்கலா அப் டில்லனா உங்களுக்கு தேவைக்கேற்ப விடுமுறைங்கிறது வரு இப்போ ஒரு ஏதாவுது யாரு க்காது ஒரு உடல்நிலை சரியில்லனா கூட அவசரமா வந்துக்கலா அது இது இப்ப இருக்க ஜெனரேஷ இப்ப இருக்க தலைமுறையில பாத்தீங்கன்னா இந்த ஐடி ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டு இல்ல சாதா சாப்ட்வரு ஒர்க்கு ஏதாது ஒரு ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டு அவங்க ஆபீஸ்ல எப்ப லீவு குடுக்குறாங்களோ அப்பனா ஒர்க்கு சாரி அது அப்பதா லீவு அவுங்களுக்கு அதுவு லோ பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப இங்க மேக்சிமம் நெறயா ஆ ஃபீஸ்ல வந்து சேட்டர்டே சண்டே கூப்புடுறாங்க அது அவுங்களுக்குல்லா ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போ ஒரு மனை கணவன் மனைவி வேல பாக்குற எடத்துல வந்து வீட்ல ரெண்டு பேரு வேல பாப்பாங்க அதுல்ல பாத்தீங்கன்னா கணவனுக்கு வந்து புதன் வியாழன் லீவு இருக்கு மனைவிக்கி வியா ஆ சனி ஞாயிற் லீவு இருக் கு அப்போ அவுங்க ரொம்ப வருத் தபடுற டைம் ஸ்பெண்ட் பண்ண நாள் இருக்காது ஏன்னா ஒன்னு இவங்க சாட்டர்டே லீவு எடு க்கற மாரி இருக்கு இல்ல வந்து அவங்க வனஸ்டே லீவ் எடுக்கற மாதிரி இருக்கு அந்த மாதிரி சி ட்சிவேஷன்லா கூட நெறய எடத்துல இருக்கு இது ஒரு நல்ல விஷியோ நம்மளே ஒரு பிஸ்னஸ் பண்றது
கண்டிப்பாங்க தோழி
உம் ஏன்னா ரொம்ப வருத்தமா இருக்குல்ல ஏனா வந்து எப்டி சொல்றக்கு ரெண்டு பேருமே நம்மோ வந்து அல கஷ்டத்துக்காகதா ஓடுறோ இல்லன்னு இல்ல இருந்தாலு அந்த கஷ்டத்துக்கு ஓடுறது வந்து பேசுறதுக்கு ஆள் டைம் இருக்காது நேரோ இருக்காது ஒண்ணு இவுங்க ஃபர்ஸ்ட் அதாவது ஃபர்ஸ்ட் ஷிப்ட் இருந்தா ஏழு மணிக்கு போயி ஏழு மணிக்கு போயிடுவாங்க இவுங்க ஏழு மணிக்கு போயிட்டு அ வர்றதுக்கு ஒரு எட்டு மணி ஏழு மணி ஆகுதுன்னு வைங்ள இவுங்க செகண்ட் ஷிஃப்ட் இருக்குன்னு மத்தியானம் போயிட்டாங்கனா வரதுக்கு நைட் ஆயிடு இவுங்க தூங்கட்டு போறதுக்கு வருவாங்க இப்ப அவுங்க இருந்தாங்க அவுங்க தூங்குவாங்க அந்த மார்தா இருக்கு வீட்ல யாருமே இருக்கிறது க் நேரமு இருக்காது அந்த விடுமுறை நாட் க்கள்ளையு ஒரு வேலனு ஒன்னுதா இருக்கு இவுங்க துணி அவுங்க பண்றது அவுங்க வேலய இவங்க பாக்கறது அந்த மாதிரி தா இருக்கு எனக்கு தெரிஞ்சு
ஆமாங் தோழி கண்டிப்பா அந்த மாரிதா இருக் ஏனா நம்ம ஒரு வேலன்னு போயிட்டாலே அந்த மாரிதா இருக்கு காலைல ஒரு ஆறு மணிக்கு போயிட்டு சாய்ந்ரோ ஆறு மணிக்கு வந்து அப்போ எந்த ஒரு வேலயு செய்ய முடியாது ஒரு மாரி சோர்வாயிடு யாராச் சாப்பாடு செஞ்சு குடுக்கறாங்களா குடுக்க மாட்டாங்களா இப்போ வீட்லனா பரவால்ல அம்மா பாட்டி யாராச்சு ஒருத்தர் வந்து ஏதாச்சு ஒண்ணு செஞ்சு வெச்சிருவாங்க வீட்டுக்கு வந்தவுடனே சாப்டுட்டு கொஞ் நேரோ ஃரெண்ட்ஸோட பேசிட்டு நாமளுமே பா த்தீங்னா ஒரு மூணு வருஷோ அந்த மாரி படிச்சு முடிச்சுட்டு மூணு வருஷோ இந்த மாரிதா வேல செஞ்சுட்ருந்தோ ஒரு கம்பெனில போயிட்டு அந்த மாரி வேல செஞ்சுட்டு இந்தோ அப்றோ பேங்க் பீல்டு பினான்ஸ் ஃபீல்டு அதுமாரி ஒவ்வொரு நிறுவனங்கள்ல அப்டியே வேல செஞ்சுட்டே தா இருந்தோ அதனால வந் து கஷ்டங்கள் வந்து எப்டி இருக்குனு தெரியு மூணு ஷிப்ட்டு இருக்கு மாறி மாறி காலைல ஒரு அஞ்சு மணிக்கெல்லா எழுந்து கெளம்றோ திரும்பி ரெண்ரை மணிக்கெல்லா வரணு திரும்பி தூங்ணு திரும்பி விடியர் காலைல எழுந்து கெளம்புற மாரி இருக்கு அந்த டைம்ல சாப்பிடவு முடியாது ஃபுல்லா தூக்கோ இருக்கு வந்த உடனே தூங்ணு அப்டின் ற ஒரு இது மட்டுதா இருக்கு அதுக்கப்றோ பாத்தீங்
ஆ அ இந்த காரணத்தினால தா ஒரு சில பேர் என்ன பண்றாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்னு கேக்கறாங்க எங்ளுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் குடுங்க அப்டின்னு ஆனா அதேதா வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் குடுத்தாங்கனா நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாக்கும்போது என்ன ஆகுது நீங்க வந்துட்டு அவுங்க அதாவ்து இப்ப நா வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாத்துருக்கே நைட் ஷிஃப்ட்லா பாத்திருக்கே
ஓ
எனக்கு ஒரு கொழந்தையு இருக்காங்க அப்ப நா அதுவு சின்னக் கொழந்த அந்த நைட் ஷிப்ட் பாக்கற நேரோ வந்து மட்டு எங்கம்மா வீட்ல கொண்டு விட்ருவே ஏனா வந்து இப்ப நைட் ஃபுள்ளா வேலை பாத்துட்டு மார்னிங்ல கொஞ்சம் லேட்டா தூங்கனா தூங்கிட்டு கொஞ்ச லேட்டா கூட எந்திக்கலா அப்டிங்கற காரணத்துக்காக அதே இது அ அதே இது இது வந்து நைட் ஷிஃப்ட் இல்லாம மார்னிங்ல ஏதாவ்து ஒரு டைம் ஒர்க் பண்றதா இருந்தனா நா வீட்ல உள்ள வேலையு பாக்கணு வெ ஒர்க்கு பண்ணூ சப்போஸ் நம்ம வீடு குப்பையா இருந்தது நம்ளாள நீட் பண்ண முடில நம்ளுக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு ஆனாலு நம்பெல்லா பண்றோ குக்லா நம்மதா பண்ணுவோ அப்டி இருக்கற பட்சத்துல புரிஞ்சுக்க மாட்டாங்க ஒரு சில பேர் அ வேலைய விட்ரு எப்ப பாத்தாலு வேல வேலனு இருக்கா ஏன்னா நம் ம அதே வேலைய தா நம்ம வந்து வெளில போய் பாத்துட்டுருந்தோ இப்ப அந்த ஒரு ஆப்ஷன் இல்ல வெளிய போயி பே பண்றது அது யோசிக்க மாட்றாங்க வீட்லே பண்றோ காசு வருது கொழந்தைங்களையு கூடயே உக்காந்து பாத்துக்கறோ அ அதுவு யாருமே யோசிக்க மாட்றாங்க ஆனா வெளில போய் பாக்கறத விட வீட்ல இந்து பாக்குறது அவ்ளோ ப்ரெஷரு ரொம்ப பிரஷரு வெளியில கூட போயிடோனா அப்ப
எல்லாரு வீட்ல இருந்தே வேல கேதா விரும்புவாங்க எல்லா அதுதா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க நீங்க அதுவே பிரஷருன்னு சொல்றீங்களே தோழி
இல்ல அது வந்து தனியா இருந்து பாத்தோனா நம்மளுக்கு பிரச்சன இல்ல இப்ப நம்ம அம்மா வீட்ல இருக்றோ இவ்ளோ ஒருத்தவங்க இரு கோ இல்ல பாப்பா வந்து ஸ்கூல் போய்ட்டாங்க அந்த மாதிரில்லா நம்மளுக்கு தெரியாது இவங்களு சின்ன கொழந்த அவங்களையு பாக்கணு இப்போ அவங் களுக்கு சாப்பாடு நேர நேர ஊட்டணு அப்டின்னு இல்லையா இப்ப வீட்டுக்காரங்களுக்கு சமைச்சு குடுக்கணு இப்போ அதே மா ரி நெறைய விஷயங்கள் இருக்குல இப்ப வந்து இப்ப ஹ கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து வீட்ல இருந்து வேல பாக்குறாங்கன்னா பிரச்சன தெரியாது ரெண்டு பேரு அட்ஜஸ்ட் பண் பண்ணிப்பாங்க இப்ப இவங்க ஒன்னு எடுத்து குடுப்பாங்க அந்த மாரி பண்ணுவாங்க இது நாங்க ம நா மட்டு பாக்குறப்போ அதர் சைட்ல அதாவது ஹஸ்பண்ட் சைட்ல வந்து கேட்டா சொல்லுவாங்க நா வேலைக்கு வெளியில போய் வேலைக்கு போயிட்டு வர நீங்க வீட்ல இருந்துதா வேல பாக்குறீங்க அப்ப வந்து உங்களுக்கு வீட்ல இருந்து வேல பாக்குறது அவ்ளோ பிரஷர் இருக்குன்னா எங்களுக்கு வழியில இருந்து பாத்துட்டு வரும்போது எங்களுக்கு எவ்ளோ பிரஷர் இருக்கு சோ அப்டி கேக்குறாங்க எங்களுக்கு வந்து வீடையு ப த்துட்டு ஒர்க்கியு பாக்குறப்போ ரொம்ப டென்ஷன் ஆவு அதாவது இப்ப நம்ம காலையிலயே வேலைக்கு போயிட்டோ வைங்களா க ஆஃபிஸ்க்கு போயிட்டோனா நம்ம காலைல ஒர்க் முடிச்சுட்டு ஈவினிங் தா நம்ம வருவோ இது அப்டி இல்ல நம்ம காலைல இருந்து சின் நேரத்துல இருந்து அவங்களுக்கு பாத்து பசங்களுக்கு பாத்து சாப்பாடு குடுத்துட்டு அப்புறமா நம்ம ஒம்போது மணிக்கு லாக்இன் பண்ணி அதுல்லா ஒர்க் பண்ணிட்டு ஒரு மண் நேரோ அஞ்சு பிரேக் தருவாங்க அந்த ஒரு மணி நேரத்துல அஞ்சு பிரேக்ல பாப்பாக் கூட்டிட்டு
ம்
நம்ம சாப்டுட்டு ல லாக் இன் லாக் அவுட் பண்றதுக்கு ஆறு மணி ஆற்ர ஆய்ரு
ம்
அப்றமா வீடு ஃபுல்லா பெருக்கறது கிளீன் பண்றது அப்டியே பாத்தீங்கன்னா சமைக் க போகணு எட்ர மணி ஒம்போது மணிக்கு சமைக்க போகணு அத சமைச்சுட் அப்புற பாப்பாக்கு கூட்டிட்டு அப்பறமா ஹஸ்பண்ட் கூட்டிட்டு அப்பறமா படுக்கலான்னு பாத்த அப்றோ அடுத்த நாளுக்குள்ள ஒர்க்குள்ள பாதி கொஞ்ச கொஞ்ச வேல இருக்கு அத முடிச்சுட்டு படுக்கறதுக்கு பனிரெண்டு மணி ஆய்டு அப்டியே போகுது இவ்ளோ எல்லாரு நெனச்சிருக்காங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க்ஃப்ரம் ஹோம் ஈசி தா யாரு இல்லன்னு சொல்லல இதனால கொஞ்சோ கஷ்டமா இருக்கு ஒரு சில பேருக்கு
கண்டிப்பா தோழி நம்மமே அந்த வேல ஒரு சரி ஆனா இந்த அளவுக்குெல்லாம் யாரும் கஷ்டம்ன்னனு சொன்னது இல்லனா
உம்
நம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கடச்சா நல்லா இருக் ஓ நம்ம வீடே உக்காந்து வேல செஞ்சிக்கலாம் அப்படின்னு கண் பத்திரி அடு அளக்குள்ள நம்ம தொடர் பேசுவாங்கண்டி
கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் உங்கன்னள் நா நலம் பய வாழ்த்துக்கள் தோலா நன்றி